ஆ நானு கேக்குதா
ம் கேக்குதுப்பா
தோழா நம்ம பீச்சில ஃபன்னே அதா
என்ன சொன்ன ஜாலியா இந்தா ம் ம் ம் எல்ல ஓ பஸ் என்னது டேஸ் ட்ரெயின்ல போனீங்களா
இல்ல டீடெயிலா சொல்றே காலே கரெட்டா ஒரு ஆறு மணிக்குலா கெளம்பிட்ட ஆறு ஆறக்கிலா ஏழு மணி பஸ் வந்துட்டா ஏத்தி
ஆ
ம் கரெட்டா போயிட்டு ம் பாத் திருனன்னூர்ல போயி எறங்கணும்
மும்பை யார் வைல்லா
பைக்ல இல்ல பஸ்ஸு
ஆ ஆ ம் சரி சொல்லு
போயிட்டேந்தோ ட்ரெயினுக்கும் போயிட்டோ
ஆ
இப்ப ட்ரெயின்க்குபோயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டான் போயிட்டு எக்ஸ்பிரஸ்க்கு வெய்ட் பண்ணணும் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்துட்டோம்
ஆ
போயிட்டோம் ஸ்டார்டிங் நல்லா போயிச்சுடா எக்ஸ்பிரஸ் ஆ இங்கிருந்து ஆவடி எல்லாம் தாண்டி பெரம்புர்லாம் தாண்டி கொஞ்சம் கிட் ட ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் நல்லா போச்சு அது வந்து சிக்னல் சிக்னலா போட்டுக்கலாம்ப்பா எக்ஸ்பிரஸ்க்கு
ஆ
புது ம தல்லுவண்டி மாரிதட்டினே வந்தான் செரி அங்க இருந்துச்சே காலலாம் பார்த்தா பா என்னை வந்து சென்னை ரோஸ் தெரியாத போர்ட் அந்த பையங்கன்னா
என்ன சென்டர்லையா
ம் சென்ரல் விட்டு இரங்கனும் செரி குட்டி பாத்ரூம் குட்டி பாத்ரூம் போய்ட்டுலாம் சொல்ட்டு போனா
ஆ
செரி நான் நானும் விஷ்ணு போய் சாப்றத்துக்கு போயிட்டோம்
எங்க போனீங்க சாப்பிடுதுக்கு ஏன் சாப்பிட்டீங்க போய்ட்டு ஏன் போய் சாப்பிட்டீங்கறேன்
அ சென்ட்ரல்ல கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் சில பேரு கொஞ்சம் ஷையா இருக்கும் அங்கிருந்து ஒரு சந்து போது ம்
மோர் மார்கெட்டு ஆ இது மோர் உப்புமா கேட்டேன் அதுவா அதுவா
மூன் மார்கெட்டன என்னாது அது சும்மா ஆட்டோ ஸ்டாண்ட் பாக்துல சென்டரல
ம்
அங்க வந்து சாப்டு கெளம்புவோனு ம அதுக்கு ஆப்போசிட் பெரிய கடை வச்சுன்னா பாப்போம் கூப்புட்டு கூப்புட்டு நேந்தான் அதுக்லா கொஞ்சோ பாங்நகர் இருந்தாங்க அவுங்க வந்து சாப்டாங்க
நீ படையப்பா
நா இங்க சாப்டு வண்டே வீட்ல
ம்
ம் அவ்ளோ பட்ஜெட் கட்டுபடி ஆகதுன்னு முட்ட ஆ உட்டேன் அங்கந்து கெளம்ணு இப்பா எல்லாமே பரவால பெல்ட் எல்லாம கேக்குதாப்ப நெர்யா
ஆ குட்டியா அது
அது அங்கேய சென்னைலே
எ அ ஆ என்சுர
இற்றா இற்றா சொல்றது கேள்றா பஸ்ட் ஆட்டோ ஸ்டாண்ல அங்கந்து கெளம்புனா அங்கந்து என்னது கீழ சபேக்கு போயிட்டோம் சபேல போயிட்டு டிக்கிட்டு வர்னு துக்கு போயிடு
எது சுத்தி கிட்டேன்
அது சப்வேகொஞ்ச கீழ போயிட்டு மேல டிக்கு மேல ட்ரெயின் சப்வே ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் தா அது மெட்ரோ ட்ரெய் அப்டிதா சேப்பாக்க ட்ரெயின் இது எல்லா சேப்பாக்கம் சேப்பாக்கம் சேப்பாக்கம் போயிட்டு தான் அங்க தான் போனோம் சேப்பாக அங்கந்து போயிட்டு
ம்
எங்காலு குட்டி சுத்தவதான் என்ன எங்கள
ஆ
ம் அந்த பக்கம் போறே இந்த பக்கம் போறே எங்கெங்யோ போறா அப்டியாச்சு நானு போயிருக்கணு நா பண்ணு தெர்ல அப்டி இப்டி சுத்துவா
குட்டியும் போட்டனா ஆ
ஆ
குட்டியும் போ ம்
யப்பா மெட்ராஸ் யுனிவசிட்டிலே ரெண்டு ரெண்டு இது டிபார்ட்மெண்ட்டு
முன்னாடி போங்க வன்ட்டு
சோ ரெகுலர் இருக்குனா அந்த காலேஜு
கைல அத்துக
ஆ அதுக்கு கா ல்ஜு இல்ல காச போறன்னா அதுக்கொரு காலேஜு
ம்
அத எட்த்தது‌கு‌ டேய் எ இப்ப வந்து இப்ப நெக்ஸ்ட்டு டிகிரி போறது எம் சி ஏ அந்த எம் எஸ் சி அதெல்லா போட தனிதனியா ஒட்டு வச்சு ஒட்டு வச்சுட்டு வந்தான அது இல்லயா சும்மா அட்மிஷன் போட்டியா
ஆமா
சி எம் எஸ் சி அந்த மாரி உருப்டியாச்சு ஆனவோ நாங்களு தேறோ‌ தேறோ‌ தேறோ தேட்றோ பத்து நிமிஷ மா தேடிகினோ அது‌ எத்த நாங்க போய் கேட்டோ எம் பி ஏ அட்மிஷன் போட்னு எங்கன் கேட்டா அது எட்த்து‌ வ ந்தினியு என்ன சொன்னாங்க ஃபிரன்ட்ல போய் கேளுங்கன்டாங்க அவங்கள்ட்ட கே அவுங்கள்க் கே்கற்து கூட இதோ நா சைன் பண்ணி எல்லாத்தையு இது பண்ட்டுதா போய் கேக்கதா இக்குது
ஆ நீ இப்ப எம் பி ஏ போன்னா இப்போ இப்ப கரஸ்ல நீங் போட்டீங்க கரஸ்ல போட்டீங்கன்னா இப்ப எக்ஸாம் டைம்ஸ் எக்ஸாம சொல்டுவாங்க எக்ஸாமுன்ட்டு
ஸு வந்து ஆன்லைன் கிளாஸ் வப்பாங்கலா
அ ஆ
ஆன்லைன்லே கிளாஸ் நடக்குமா ஆமா ஆன்லைன்ல எல்லா‌ எல்லாமே ஆன்லைன்லயே இதெல்லாமே ஆன்லைனு ஆஃப்லைனுன் பாத்தா எக்ஸாம் மட்டு தா எழுதனு போய்
ஆ அப்ப நீ பசங்க யாரு தெரியாதுதா எந்த பசங்க யாருன்‌தெரியாது எனக்கு
புரில
உ உங்க கூ உன்ன கூட படிக்கற பசங்க யாருன்னு தெரியாத உனக்கு தெரியாதான்றன்
என்னாது
இப்ப ஓ கிளாஸ் பசங்க யாரும் ஒனக்கு தெரியாதுறா இன்றன் புரியுதா அதுல்லா ஆன்லைன் கிளாஸ் வச்சன் ஆன்ல இப்போ உங்க ஃப்ரெண்டு இப்ப நீ காலேஜி பச்ச ஓ ஃப்ரெண்டு யாரு தெர்துல்ல க கிளாஸ் பாக்கும்போது தெர்துல்ல பசங்க தெர்துல்ல அந்த மாரி கரஸ்ல போட்டா யாரு உங்க கிளாஸ் பசங் தெரியாதுன்ற
ஆமா அது
ம்
சும்மா ஒரு பத்து நாள் காலேஜி வச்சா செரியாயிடு கரெட்டா
ம்
ம்
அப்பனா சொல்லு
நானும் குட்டி வந்து டேட்டா அனலைஸ் போட போறோ நானு விஷ் ணு வந்து பினான்சியல் போட போறா எம் பி ஏலே
எல்லாரு பீச்சிக்கு போயிட்டு
அனுப் ஆ அங்கங்க தேடி தேடி உட்டுனப்ப எத்து ஃப்ரெண்ட்ல போயி எதா சைன் போட்டுதான் கேக்கணுன்றாங்க சைன் போட்டுவாங்க வந்து கேளுங்க ஏன்கிட்ட
ம்
கூட்டி வஸ்ட்டு போனா ஏதோ சும்மா கேட்டனு நார்மலா கேட்டா எடுத்து வண்ட்டா
ஆ
எவ்ளோ பீஸு என்னைக்கு இது பண்றாங்க அதுலா உட்டா
ஆ
அத எத்து நானும் விஷ்ணுவு போயிட்டு சைன் போட்டு அதெல்லா கேட்டனு வந்தோ ஆன்லைனா ஆஃப் லைனா எல்லாமே எப்டின்னு
ம்
ம் இப்ப நம்ப வந்து ஆன்லைன்ல கூட அட்மிஷன் போடலாமா
ஆ போட் அட்மிஷன் போட்டிங்களா போட்லையா
இல்ல இல்ல போடல ஏதோ சும்மா அது ஏதோ ஸ்டார்ட் ஆவுதா இருவத்தி ஒம்பதாந் தேதிதா ஓப்பன் பண்றாங்களா ம் சேரி அன்னைக்கு போயிட்டு அழக போட்டு
ம்
டேய் டிகிரி எப்போ வந்தது உனக்கு டிகிரியி
இந்த டிகிரிகோட இருகோட காலேஜ்ல எப்பதா குடுப்பாங்க தெரியலடா மார்க்சீட்ல டிகிரி சர்டிவிகேட் குடுக்க மாட்டாங்க டா
ம்
உந்த பாக்க நெனக்கிறன் ஆனா எவள நேர ஆகனு தெரியில உங்களுக்கு
குடுத்தேன் உங்களுக்கு யாரு தரனும் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு செத்து தரங்க
புரில
அஞ்சு வருஷமா அஞ்சு ஷரட்டு் தா ஒண்ணா தராங்க அஞ்சு ஷட்டு
புரில அஞ்சு வருஷம் இந்த அஞ்ச வருஷம் ரெண்டு வருஷம் த மூன்று வருஷம் தானே படிச்ச
மூணு வருஷம் பச்ச நீ இது முடிச்சுட்டு எப்ப
இப்ப இந்த காலேஜுல படிக்கணுக்கா வச்சிக ஒண்ணு ப்ரொபஷனல் மார்க் சீட் கேப் ப்ரொபஷனல்ணா இப்ப வந்து யுஜி முடிச்சான்னா ப்ரொபஷனல் ஒப்பன் ஆகும் டிகிரி சர்டிபிகேட்டு
ம்
அது இருந்தா மட் தா அது இது இது பண்ணாவங்களேஅதனால அது கேப்பாங்கா ஆ இப்ப நீ வந்து இப்ப நீ வ போய் சொல்றேன்னா வச்சுக்கே
ஆ தெரிஞ்சிறுமா
பண்ண கூடனே வச்சுக்க ஆன்லைன்லே போட்டு பாப்பாங்க ப்ரொபஷனல் மார்க் சீட்டு ப்ரொபஷனல் பேர் இது உ ரெசிஸ்டர் நம்பரும் போட்டு பாப்பாங்க வரலனா அவ்ளோ தா
ஆ
ஏமாத்தன்ன கேப்பாங்கோ
ஏய்
ஆமா உள்ள நீ ஃபர்ஸ்ட் யூ ஜி முடிச்சுதா போ கரஸ்ல டிகிரி அதே இல்லாம கமெண்ட்லேயே பண்ணோம்
ம் ம்
ம் அதே இல்லாம கிளியர் பண்ணடாவே போதும்
பிரேம் வந்துட்டு போனா இப்பா வீட்டுக்கு ஆ
பிரேம் எங்களுக் தெர்ல இப்பதான் வந்து ஒரு நாள் பின்னாடி வந்து இருப்பான் போலருக்கு
அவன் வந்து அவனுக்கும் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன்
ம் பண்ணலாம் பண்ணலாம்டா ஆமா நைட் டைம்ல ஃப்ரீயா தான் இருப்பான் இப்பனா கொஞ்ச வேலையா இருப்பான் எதுன்னா பேசுனா இருப்பான் பிசியா அவளோ தான் குட்டியா நமாம் வெச்சு டு சுத்திப்பா பீச்சல எத்தன விட்டாங்களோ
ம்
இப்டியே சுத்திக்கும் என்னடா நடக்குதுன்னு இந்தா எல்லாம் பீச்சல அழகான கேர்ள்ஸ் எல்லாமே வந்தாங்க அவ்ளோதான் போய் பார்த்துட்டு
ம்
இ இது சும்மா பாரத்துட்டா சாப்பிடுத்துக் வந்துடோம் சிக்கன் ரைஸ் வந்து ஒன் பை டூ தான் போட்டன் அதிக மாதிரி வயிறு ஃபுல்லா ஆகாமல் இருக்குது
அவரு மாரியா தான் இருந்துது அங்க
அந்த என்ன சொல்றது அந்த அடிக்கிறது வெயிலுக்கும் சாப்பிடவும் முடியல உடம்பு அப்படியே ஊதுகுது இதே நம்ம சைடுல இப்படில்லாம் போட்ட வச்சு அழக சாப்பிட்டு வந்துன்னே இருப்போம்
அதெல்லாம் தண்ணி சூடா குடிக்க முடியாதாங்க தண்ணி தாகத்துக்கூட
தண்ணியா அவ்வளோ சூடாவே ஐஸ் வாட்டர் நானும்மலே எத்தின மூணு நானே ரெண்டுக்கான அவ குட்டிது ரெண்டுக்கான நாளைக் என்ன ஆயச்சுன்னா அப்ப ஐஸ் வாட்டர் அப்பப்பம் வாங்கிவாங்கி குச்சான்டா
ஆ
அதுக்கே இதுவது ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டராங்குது கேட்டு கேட்டு அப்டி இப்டி குச்சுகனும் ம் செரி ஏதா கேட்டிங்கனா குரூப்ல மெசேஜ் போடுவாங்களா
கேடரின்னா இருபத்தஞ்சா தேதி நான் போடுறேன் நாளைக்கு கேட்ரின்னு நான் போட போறேன் அதான் இப்போ நீ நானு பிரேம்மு
நா பசங்க குருப்ல போடலா யார் வரான் பாப் இல்ல அப்டின்னு போடு போட்ல போயிட்டு இ ஓ யல் யல்னு போள்ளது அந்த ஆப்ஷன்ல போயிட்டு டேய் கேக்குதாடா ஓ நவினு
ஆ கேக்குதுடா
வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த போலுன்னு ஒன்னுருக்கு அந்த ஆப்ஷனு அதுல போயிட்டு கேட்ரிங் மற்றா பி ஓ எல் எல் போல் அந்த டாக்குமெண்ட் லா இது பண்றோ பாத்தியா அதுல போயிட்டு போல்ல போயி ஒ எல் லு
ஆ ஃபஸ்ட் வாட்ஸ்அப் போயிட்டு
வாடஸ்அப்ல போய்ட்டு சாட்ல இருக்கா
ஆமா
இந்த டாக்குமெண்ட் எல்லா தொடு பத்த அது எப்படி அந்த இது மாரி சிம்பில் போடும்பத்யா கொக்கி மாறி
ஆமா
அது தொட்ட உனே அது பி ஓ எ ல்லுன்னு போல்னுக்குதா அது தொட்டனா மேல டாபிக் வரு ஒரு டாபிக்கு அது கேட்ரிங் டொடி ஓ ஓ ஓ பதினஞ்சு பேரு அ வரலான் வ லக்கில வந்து து ரெண்டு இதுல அதா வரல அது மட் போட்டுடுடு பன்னிரெண்டு பேரு கே சரிங்கு ஏ நா வெஜ்ஜி அப்பமாச்சு உ போட்டுடு
ம் சரி சரி இன்னைகே போட்ட நா போட்டுறே ம்
ஒரு கன்ஃபர்ம் லிஸ்ட்டா அப்டியே போட்டு வச்சுக்கோ
ம் ஆ சேரி டா கன்ஃபார்ம் ஒரு நாலு பேர் கன்ஃபாம் ஆறாங்க அ நீ நானு நவீ பிரேமு
கன்ஃபார்ம் லிஸ்ட்டு ஆ போட்ட வை அப்டி
அதான் இன்னிக்கே போட்டா யேன் வராங்கன்னு பாத்துலதா போடுறே இரு நையிட்டு ம்
ஆ
அத போட்டது ஈஸு அது ஈஸியா தான்டா இருக்கும் நம்போ நம்ம இது அவருனு சொல்ர கரெக்டாக இது இப்போ பைக் யாரத் எத்துன் வருவாங் கேட் ரெங்யா
ம் நா ஒரு பைக் உன்து ஒன்னு ரெண்டா
ம்
ரெண்டு மூணு மூணு அது பேர் பூர்ணா பூர்ணா வர்தான் தெரியல திவாகர் வருவான் ஆகாஷ் வருவான் கார்தி வருவான் பைக்லா இருக்குது காட்டனா
ம் சேர்டா
அ ஒரு ஆறு பைக்கு இருந்தா போதுமா
ஆறு பைக்யிருந்தா போதுடா பன்னெண்டு பேருக்கு இருக்காங்க
ஆ